ஹலோ ஆ சொல்லுங்க எப்டிருக்கீங்க
ம் நல்லாருக்கேங்க நீங்க எப்டிருக்கீங்க
ம் நல்லாருக்கேங்க
ம் ம் சாப்டாச்சுங்க நீங்க சாப்டீங்களா
ம் ம் நானு சாப்டே
ம் சேரிங்க
ம் நா தேங்கா பால் செஞ்சுந்தேன்ல அது கொஞ்சோ அப்டியே மெயிடய்ன் பண்ணுவோ இன்னைக்கெல்லா உங்ளுக் புடிக்குமா தேங்கா பாலு
உஹூம் அந்த மாரிலா புடிக்காது
ஓ ஓகே ஓகே ஏ நீங்க சாப்டது இல்லீங்களா
சாப்டதுல்லங்கிறத விட டேஸ்ட்டு பண்ணி பாத்தா அது ஏதோ செட் ஆகாத மாரி
ம் அது ஒடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அல்சர் அந்த மாரி யாருக்காச்சு இருந்தா
ம் கேள்விபட்டிருக்கே கேள்விபட்டிருக்கே அது இது பண்ண சரியா
ஆமா சீரகம் கொஞ்சோ போட்டு செஞ்சு குடிச்சோன்னா நல்லது
ம் அப்றோ இன்னிக்கு நாள்லா எப்டி போகுது
ம் நல்லா போய்ட்ருக்குங்க லீவ் நாள் ஆனா அது போறதே தெரியாதுங்க ஒக்கிங் டேனா கூட ஐயோ எப்ப போகு எப்ப போகுனு இருக்கு சண்டே சாட்டர்டே இந்த கெவர்மெண்ட் ஹாலிடேஸ்லா போவே போவாது
ம் ஆமா எப்பயுமே வந்து ஹாலிடேஸ்னா சீக்கிரமா போயிரு இந்த மாறி காலேஜ் டைம்மோ சு ஸ்கூல் டைம்னா இழக்கடிக்கும் நேத்தலா அப்டிதா நேரமே போகவேல்ல என்னால உக் உக்காரவே முடியல தூக்கமானா தூக்கோ
எங்க காலேஜ்
காலேஜ்ல தூக்கமான தூக்கோ வேற தொடர்ந்து ஸ்டாப் வந்துகிட்டேருந்தாங்க என்ன
இல்லல்ல என்ன ஒரு எனக்கு டவுட்னா ஸடாப்ச்சுக்கு ரெஸ் ரெஸ்ட் வேணுனு ஸ்டாப்சு லெஷர் தராங்க பசங்க கண்டினியூஸா கவனிக்கிறாங்ளே அவுங்களுக்கு லெஷர் தரனுனு தோணுதா
அதா அதா பாருங்களே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க ம் கேட்டா அவரு சம்பந்தமே இல்லாத அவர்குளா சம்பந்தமே இல்லாத ஒரு மேம் வருவாங்க வண்ட்டு என்ன சொல்லுவாங்க ஹச் ஓ டி வராங்க வி பி வராங்க
ஆமா
அப்டின்னு சொல்லி பண்ணிடுவாங்க அப்டியே படடுத்திருந்தா கூட மா ரவுண்ட்ஸ் வர்றாங்கம்மா அப்டிப்பாங்க
அய்யோ
இ எனக்கு டென்சன்னா நேத்து என்னானே தெரில அப்டியே தூக்கமான தூக்கோ
ஓ
ஐயோ கடவுளே எது வே எல்லாருமே வேகு வேகு வேகு வேகு வேகு குனு சிலபஸெல்லா எழுதிட்டு இருந்தாங்க என்னால எழதவே முடியல எங்க தூக்கத்துல எழதுறது
ம் ஹேன்ரைட்டிங்கே வராது
அதா தூங்கிட்டே அப்டியே உக்காந்து இருந்தே
ஓ சிலபஸ்னா எதுக்கு அந்த மாரி
அது வந்து இப்ப ஒரு சப்ஜெக்ட் அப் டினா அதுல என்னென்ன லெசன் பாப் போ அப்டின்னு ஃபஸ்டு அந்தன் அந்த நோட்டு முன்னாடி எழுதுவோ பிரிண்ட்டு குடுப்பாங்க
ம் ம்
ஆனா வந்து நோட்லயு எழுத சொல்லுவாங்க
ஓஹோ நாங்கல்லா வந்து பிரிண்ட் குடுத்துருவாங்க அது ஜெராக்ஸ் போட்டுக்கோங்கன்னிட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு காபி போட்டு அந்த பேஸ்ட் பண்ணிடுவோ அந்த நோட்ல ஃபிரண்ட்ல
ம் ம் அதா பிரிண்ட்டு பிரிண்ட்டு குடுத்துருவாங்க நோட்டுக் தனியா ஆனா ரெண்டுலயுமே எதுவுமே படிக்க மாட்ட ஃபோன்லே போட்டு படி ஃபோன்ல போட்டு படிச்சுப்போ இது வந்து எதோ இங்கெல்லா படிச்சோம்னா ஸ்கூல் பொண்லா மெமரி பண்ற மாரி நம்ம மக்கப் பண்ணணு அதுன்னா அதுன்னா இந்த இதுக்கு இந்த மீனிங்னா நல்லா கொஞ்சொ நமக்கு புரியிற மாறியே இருக்குமா அதனால அப்டியே ஒரு வாட்டி பாத்தாலு அப்டியே போய் எழுதி வச்சர்லா
ஆஹா நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்
நா சி எஸ்
ஓ ஓகே ஓகே எனக்கு ரொம்ப புடிக்கு அது அப்டி இருக்கப்ப உங்களுக்கு ஆ ஈஸியா ஜாப் கெடச்சிரு உங்களுக்கு ட்ரை பண்ணுங்க ஒடனே அதாவ்து தேர்ட் இயர் எண்டு க்கு பிஃபோர்ல ஒரு டூ மந்த் பிஃபோரே நீங்க ஃபிஃப்து செம் முடி ச்சதுமே நீங்க அத வச்சு ட்ரை பண்லா கரெக்டா அத விடவு இங்க ஜாயின் பண்ணவு ஈஸியா இருக்கு உங்களுக்கு
ம்
ஆமா நீங்க நெக்ஸ்ட் மா நீங்க ரெஃபர் பண்ணுங்க ஸ்டாப்ஸ நெட்லல்லா சர்ச் பண்ணுங் க அதுகேத்த மாரி ஜாயின் பண்ணு
ம் இப்போ இந்த மாரினா எந்த இந்த மாரி ட்ரை பண்றது
சி எஸ் னா நீங்க இதுக்கப்புறோ அதா எம் எஸ் டபிள்யூ பண்ணலா எம் எஸ் டபிள்யூ எதுக்காகன்னா இன்க்கம் ஜாபா ஐ டில நறையா கடைக்கும்பா
ஒரு டிகிரிக்கே வா
ஆமா என்னோட ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க என் கூடவே படிச்சாங்க
ஆ
ஐ டி ஜாப் போனாங்க ஃபர்ஸ்ட் மந்த்தே ஃபிஃப்டி தௌசண் சேலரி அவளுக்குல்லா அவங்க வீ ட்ல எக்ஸ்பென்ஸே பண்ல மேரேஜுக்கு அவளே செலவு பண்ணா அவளே கட்டின்னு போயிட்டா அப்பல்லா எவ்ளோ இருக்குன்றீங்க கோல்டு ரேட் கூட அப்பல்லா ரெண்டாயிரந்தா அவங்களே எல்லாமே வாங்கி வச் சு மேரேஜ் முடிச்சுட்டு அவங்களே போயிட்டாங்க அ மேரேஜ் அப்போ ஒன் லேக் க ஒன் அன்ட் ஆஃப் லேக் வாங்கிட்டு இருந்தாங்க அவங்ளே ஆம்மா சி எஸ் க்கு நெறைய வேல்யூ இருக்கு
ம்
அம் இந்த மேத்து மத்த சப்ஜெக்ட் யாருனா எடுத்தாதா டீச்சர் ஜாப் தா வேறெது பண்ண முடியாது சி எஸ் க்கு வந்து எங்க வேணாலு இருக்கு அது வந்து ஈக்குவல் இன்ஜினியரிங் டைப்புக்கு ஈக்குவல் அது இன்ஜினியரிங் படிச்சவ்ங்க கூட அவ்ளோ வேல செய்வாங்களான் தெரியாது அந்த அளவுக்கு அது வாங்குற
நீங்க மட்டுந்தா சி எஸ் க்கு வந்து நெறைய ஒர்க் இருக்கு அப்டினு சொல்லி நா கேள்விப்பட்றே யாருமே இருந்துட்டு அது பண்ணிட்டு என்ன பண்ண போற அது பண்ணிட்டு என்ன பண்ண போற அப்டிங்கிறாங்க
கெடையவே கெடையாது நெறைய இருக்கு என்னோட தம்பியு இப்ப சி எஸ் தா படிச்சாங்க அவ்ங்க வந்து என்ன பண்ணலான்ட்ருக்காங்க பி ஜி வந்து கரஸ்ல போட்டு அம் ஜாப் போலா அப்டின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவ்ங்ளு என்னோட இன்னொரு தம்பி வந்து போற எடலா ஜாப் கெடச்சிருது ஆனா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எதனாலனா அவ்ங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வொர்க் இல்ல அப்டின்ட்டு அ அந்த ஜென்ரேஷன் அந்த பசங்க அந்த மாதிரி ஆம்பள பசங்க புடிச்சாதா செய்யறது இல்லைனா அந்த தனுஷ் பண்ணுவாங்க பாத்தீங்ளா வி ஐ பி படத் துல ஆப்பிள் ஃபோன் வாங்கனுனு ஒன் மந்த் செஞ்சிட்டு வருவாங்க பாருங்க அந்த மாரி ஆம்பள பசங்கல்லா ம் அந்த மாதிரி செஞ்சிட்டு வந்துர்றது
ம் எங்க அக்கா வந்து அதா இங்கெ பக்கத்துல கடைக்கி வேலைக்கு போனாளா அப்றோ அங்க என்னப் பண்ணிட்டாங்க ஒரு மாரி பேசவு ஒரு நம்பிக்க இல்லாத மாரி பேசிட்டாங்க
ஓ ஓ
இப்போ ஒருத்தி இங்க வந்து இப்ப அவ்ங் அவ் இப்ப ஒரு பாத்திர கடனா பாத்திர கடையிலே வந்து அவ்ங்க கிட்ட ப இந் வேற பாத்திரக் கட அந்த முட்டகார பாத்திர கட எங்க இருக்குதுன் கேட்டா நம்ம பதில் சொல்லித்தான ஆகனு இல்ல எனக்கு தெரியாது எங்க கடையிலே எடுங்கன் சொல்ல முடியுமா
ஆ ஹா அங்க
அத ஓ அங்க வந்து அவ்ங்க இன்னாரு கடையு கேக் கவு இவனு வந்துட்டு சொல்லிட்டா அந்த த்ரீ ரோட்ஸ் கந்தாண்டா அப்டின்னு சொல்லிட்டா கரெக்டா வந்து கடக்காரங்க வந்ட்டாங்க வந்ட்டு வந்து நீ எ கடையிலே வேல செஞ்சுக்கிட்டு எங்கிட்ட சம்பள வாங்கிட்டு நீ வந் து அவ்ங்களுக்கு ஆள் புடிச்சு வுட்றியா
ஐயயோ ம்
அப்டின் சொல்லி ஒரு மாறி பேசிட்டாங்க அப்றோ அடுத்த நாள் போறப்ப என்ன சொன்னாங்கனா அ அவ்ங்க தா அண்ணந்தம்பி ரெண்டு பேரு கடை ஓட்றாங்க அதுல அவ்ங்க அண்ணன் தம்பி ஆ அண்ண வந்துட்டு தம்பிக்கிட்ட சொல்றாங்க இனிமே நீயே கடைய பாத் த்துக்கோடா அன்னிங்கவு அவ யா எங்க அக்கா வந்துட்டு அப்டியே எழுந்து வந்துட்டா நம்பிக்க இல்லாத எடத்துல நம்ம இருக்கிறது வந்து வேஸ்ட்டு அந்த கடைக் கி எவளவோ கஷ்டப்பட்டா ஆனா
ம் ம் ஓகே ஓகே
சொல்லவு வந்துட்டா அப்றோ வீட்ல அப்டியு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா எங்கயாச்சு இது பண்ணுமா அப்டின்ட்டு
ஆ ஆ என்னங்க படிச்சிருக்காங்க
அவுளு பிஎஸ்சி மேக்ஸ்தா பண்ணா
ஆ ஆ
இப்போ வந்து ஆஹா இப்போ அப்பயே சொன்னிச்சு எங்க அண்ண பி எட் பண்ணு நீ வந்து நம்ம ஸ்கூல்லயே டீச்சரா போவ இது வந்துட்டு எங்க படிக்கிறது அப்டின்னு இருக்கவு அப்றோ விட்டாச்சு அப்புறமே இந்த கடைய விட்டவொன்னதா நா பண்றன்ட்டு கரஸ்ல போட்டுட்டு அப்றோ பக்கத்துல எங்கேயு வேல தேடிக்கிட்டே இருந்தா அப்றோ அங்க எம் ஆர் எஃப் கம்பெனி அந்த டயர் கம்பெனி இருக்குல
ஆமா
அங்க வந்து கெடைச்சிது அப்ப கூட எங்க எனக்கு புடிக்கவே இல்ல அங்க போகறதுக்கே ஒரு மாரியா இருக் கு அப்டின்னு நெனச்சா ஆனாலு என்னா பண்றது நம்ம போய்தா ஆகணு அப்டின்ட்டு ஏத்துக்கிட்டு போயிட்டா இப்ப வந்து போன ஞாயித்துக்கெழம ஆஹ அந்த மாரி எல்லா எதுவு பண்ணல
ஓஹோ அந்த ஷாப் அந்த மாரி இருந்தா அங்க போனாலு கெடச்சுரு உடனே
ஆ ஆ
அதுவு ஈஸியாதா இருக்கு நா அங்கயு ஒர்க் பண்ணிருக்க
ம் ம்
அது ஈஸி ஜாப்தா சிஸ்டம் பேஸ்ட் ஒர்க் தெரியுனா அக்கௌண்ட்ஸ் ஜாப் வந்தர்லா
ம்
இல்ல சேல் பண்றதுக்கு நமக்கு தெறம இருக்கு பேசி வித்துருவோ அப்டின்னா சேல்ஸ் பர்சனா போயிலா
நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றீங்கன்னா அதுக்கான அமௌண்டட் உங்களுக்கு வந்துரு இப்ப டென் தௌசண் டி வி நீங்க சேல் பண்றீங்கா வெச்சுக்கோங்க அதுக்கு இன்சென்டிவ் மட்டுமே தௌசண்ட் ருபீஸ்ஸு
ம்
இந்த மாரி நீங்க ஒரு பத்து டி வி மாசத்துக்கு சேல் பண்ணீங்கன்னா பத்தாயிரோ பிளஸ்ஸு உங்க சேலரி உங்களுக்கு இவ்ளோ பிக்ஸ் பண்றாங்க பத்தாயிரோ சேலரினா அப்ப டுவெண்டி தௌசண்ட் உங்களுக்கு நம்ப
ஆ
போய் ஒரு த்ரீ மந்த் மட்டு ட்ரைனிங் மாரி நடக்கு அதுக்கப்ரமா இன்சென்டிவ் பேஸ் பண்ணி குடுப்பாங்க இப்ப பாத்தர கடனா நீங்க சேலரி மட்டுந்தா வாங்கணு இந்த பாத்தரோ விக்கறதுக்கு இவ்ளோ காசு அதெல்லா கெடையாது இந்த அப் ளையன்ஸ் ஷாப்பு அது மாரி போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்ன்னா அவங்க நீங்க விக்கற பொருளுக்கு காசு தருவாங்க உங்களுக்கு காசு தருவாங்க அது கம்பெனில இருந்தே உங்களுக்கு குடுத்துருவாங்க காசு
அப்புறமே அதா ஆ நா சொல்லி பாக்கற
ம்
அப்டின்ட்டு இங்கேயே அப்ரோ போயித்துட்டு இங்கயே போறா ஆ ஆ அப்ரோ எம் எஸ் சி முடிச்சா வேணா வேணா நம்ம இங்கே போய்க்லா
ஓகே ஓகே
டீச்சர்ரா போய்க்கலா அப்டினுட்டு
அது நம்மளோட இஷ்டப்படிதா அது
ஆ
செய்ய முடிவோ
ம் மாமா
ஆமா நா இப்போ இந்தஷ் இந்த மாரி ஷாப் போயிருந்தப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவுங்க கேப்பாங்க ஏமா அவ்ளோ படிச்சுட்டு இங்க வந்துருக்க அப்டினுவாங்க கூட படிக்கிற ஒரு அக்காவ கேட்டா நா இன்ஜினியரிங் படிச்சேம்மா கம்ப்யூட்டர்ல அப்டின்னு மதி சேரிங்கா அட கடவுளே நாங்கல்லா அப்போ ஒரு மீம்ஸ் பாப்போ
ம்
அ இன்ஜினியரிங்லா அ அப்டி இப்டின் பேசுவீங்ளே தவர அதுக்கப்றோ வேலை எல்லா க அது எவ்ளவா அப்டின்ற மாரி அங்க வந்து வேல பண்ணிட் இருக்காங்க அங்க படிச்சவங்க முக்கவாசி பேரு இன்ஜினியர் தா
ஆ
அங்க என்ன படிச்சாலு அது நம்ப ஊரு பொறுத்துதா அது
ஆமா சேரிங்க நமக்கான நேரம் முடிந்தது நம்ம அடுத்த இணைப்புல இத பத்தி
ஆ கண்டிப்பாங்க கண்டிப்பா பேச்லா ம்